ஹலோ
சிஸ்டர் என்ன பண்றீங்க
நல்லா இருக்கேன் சிஸ்டர் உக்க்காந்து இருக் கே நல்லா காத்து வாங்கி த நீங்க என்ன பண்றீங்க
நா நா நானு வந்து உட்காந்திருக்கே கொஞ்ச ஒரு யோசன இனி பண்டிகெல்லா வருல்ல ஆ ஆடி வருது வெல்லேஸ் உ ஆடிக் வந்து எந்த மாதிரி வந்து பாப்பாக்கு ஸ்கூல் சேத்திட்டோ சோ ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் டிரஸ் குடுக்குறாங்க அது போக வந்து மித்த நாள்லா வந்து இந்த சேட்டர்டேலா வச்சா வந்து கலர் டிரஸ் கேப்பாங்க கலர் டிரஸ் ஆல்ரெடி எல்லா நெறைய பழசாயிடுச்சு
செரி
சோ ஆடியில பாத்தீங்ன்னா எப்டி இருந்தாலு ஆடி நோம்பினு சொல்லுவாங்கல்ல அப்ப வந்து நெறைய தள்ளுபடி போடுவாங்க
ஆமா ஆடி ஆஃபர் இல்ல நீங்க ஆடியில கூட வாங்கலா ஆடி ஆப் ஃபர் நெறைய போடுவாங்க
ஆப்பா
ஆ ஆனா இன்னொண்ணு ஆடி ஆஃப்ர்க்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடைகள்ல வந்துட்டு நம்ம நெனைக்கிறோ ஆடி ஆஃப் நெறைய போட்றாங்க ட்ரெஸ் எல்லா ச் எல்லா டிரெஸையு வந்துட்டு வெல கம்மியா போட்றாங்கன்னு நினைக்கிறோம் பட் அவங்க என்ன தெரிம்மா பண்ணுவாங்க புதுஸ் புது ஸ்டாக் எதுக்குமே ஆஃப் ஃபர் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க ரொம்ப நாளா ஓடாம இருக்குல்ல பழசு பழைய ஸ்டாக்ஸ் இருக்குல்ல அந்த எல்லா ஸ்டாக்ஸையு வந்து ஆப் ஃபர்ல போட்டா டக்குனு போய்ரு அப்டின்ட்டு எடுத்துப்போடுவாங்க இது எப்டி எனக்கு தெரியுன்னா நா வந்து காலேஜ் படிக்கையில வந்துட்டு நா படிக்கையில வந்துட்டு பார்ட் டைம் தா காலேஜ்ஜு ஆ மார்னிங் ஷிப்ட் டிவ்னிங் ஷிப்ட்னு காலையில மதிய அப்டி எனக்கு மதிய நா என்ன பண்ணுவே காலையில வந்துட்டு இந்த மாரி துணி கடைக்கு வேலைக்கு போய்ருவே
ஓகே
டு ஒரு சேரீ செக்ஷன் ல இருந்த அப்போ சேலைக்குன்னு சேலை எப்டி மடிக்கணு எல்லா எல்லாமே தெரியு ல்லவாத்தே அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆடி டைம்லேல்லா அங்கதா இருந்தே படிச்சிட்டிருக்கேலே வேலை பாத்தே அப்ப என்ன பண்ணாங்க பழைய சாரி உள்ள எல்லா இருக்குல்ல அந்த ரேக்லெல்லா அதெல்லா எடுத் த்து அதுக்கு புதுசா பில்லு ஒட்டி ஆஃபர் மாரி போட்டு அது எல்லாத்தையு மறுபடியு அடிக்கி வச்சு புதுசு மாரி போட்டாங்க அப்பதான் எனக்கு தெரியும் அம்மாாடி நம்ம ஆடி ஆப் ஆஃபர் நல்ல எல்லாரும் போய் குமிர அல்றோன்ன ஆக பாடாதி பழசாக இருக்கும் சிஸ் டர் அந்த பழசுக்கு தான் நம்ம போய் குமிவோம் குழந்தைங்களுக்கு டிரெஸ் எடுக்கலாம் அது ஓகே குட்டி குட்டியா இருந்தாலும் அது பழசா இருந்தாலு ச வீட்டுக்கு போ மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களே இந்த சாரி இதெல்லாம் நம்ம எடுக்க க்கிறோம்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா உே ரொம்ப பழைய சரியாதான் இருக்கு நமக்கே தெரியும் இல இதெல்லாம் பழைய மாடல் அப்படின்றது நமக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கும் ஆனா அது ஆ ஆஃபர் ல போட்ருவாங்க அப்படியே எல்லோரும் வாங்கிட்டு போயடுவாங்க டக்கு டக்குன்ன சேல்ஸ் ஆயிரும்
இல்லட்ட அப்ப்சமல சூதாச்சு கணும்
கண்டிப்பா அது தெரிஞ்சதுனால தான் நல்லாம் ஆடிக்கெல்லா போய் எடுக்குது ஆடி ஆடி போ டிரஸ் எடுக்கவே விட மாட்டே குழந்தைங்களுக்கு வேணா எடுத்துட்டு வாங்கன்னு வே எங்க மாமிய ஆஃபர் போட்ருந்தாங்கண்ணா ஒவ்வொரு கடை ஒவ்வொரு கடில நல்லா இருக்கு கும் இப்ப போன வருஷம் வந்துட்டு அந்த ஆடிக்கு வந்துட்டு எங்க மாமிப்போய் எடுத்துட்டு வந்தாங்க ஒரு டீ பாப்பா பாப்பாவுக்குதான் டீஷர்ட் பேண்ட் அந்த மாதிரி டிீஷர்ட் வந்து ஒண்ணு ஒரு டீஷ்ட் வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் நல்லா இருந்துச் இன்னும்ன்னும் போட்றா இன்னு போற்றா பெரியவ அது குவாலிட்டியார்க் இரு த்தஞ்சூருவா தா ஒரு அஞ்சு டீஷட் எடுத்துட்டு வந்னா சூப் ப்ரா இருந்சு என்னோட வீட்டுக்காருக்கோ யாருக்கெடுத்தாலுமே டிஷட்டு இருவத்தஞ்ச்ருவா சின்னவங்க பெரியவங்கன அந்த மாரி போட் றுந்தாங்க இங்க நல்லா இருந்துச்சு அவருக்கு ஒரு அஞ்சு டீஷட் எட்த்துர்ந்தாங்க ஆனா எ வீட்டுக்கார் கொஞ்சொ வந்து ஆள் ஒல்லி ஆய்ட்டாரு இருக்க இருக்க கொஞ்சொ தொலதொலன் ஆய்ருச்
ம் பரவாலிங்க நா கொஞ்சொ சூதார்ச் க்ற நாங்க ச்ச் என்னெனா வந்து இப் மேரேஜ் ஆனதுக்கு அப்றொ பாத்தீங்னா அம்மா வீட்ல வந்து அந்த டைம்ல ஆடி நீங் சொல்லீர்ந்தீங்க துணி எடுத்து
ஆமா எடுத்து குடுப்பாங்க ஆமா
ம் இப்பலா எடுத்து குடுக்கற்தில்ல அ எடுத்து குடுக்கற்துக் வந்து எங்ளுக்கு டைம் இல்ல
இன்னொன்னு இப்ப யாருமே இது பண்ண மாட்றாங்க காசு குத்து நீங்க எத்துங்க ஏனா ஒவ்வொருத்குளுக் புடிக்க மாட்டிது இப்ப என்னோட கணவர்க்லா வந்துட்டு யாரு ட்ரெ ஸ் எடுத்து குட்தாலு புடிக்காது அவரா போய் பாத்தா எடுக்கணு அ எப்பிடி எடுத்துட்டு வந்தாலுமே ச்ச் அதுல ஒரு கொற சொல்லிருவார் அதனால வந்து எப்புமே வந்து அவரா போய் எடுத்துக் ப்டின்ருவோ நாங்க
இங்க்யே அப்பிடிதாங்க இருக்கு அதனாலயே நாங்க போ போய் பத்து அ ப்ற நாங் பாப்பாவுக்கு மட்டு அந்த டைம் எடுத்துட்டு நாங்க எப்பாவ்து எங்ளுக் தோனுச்சு செரி எடுத்துக்லா அப்டிங்கிறப்பு மட்டு தனியா ஆடிக்குன் தனியா போறதில்ல எப்போவது ஒரு நாள் டைம் போய் எடுத்துட்டு வந்துற்றது அ இன்னொன்னு என்னனா சோ ஆடினு சொன்னொன்யு ஒண் ஞாப் வருது நாங்க ஆடிகின் சொல்லி சின்ன வய்ஸ்லலா எப்டி தெரிமா ஆ ம் ஆடி நோம்பி அப்டினாவே நாங்க வந்து தூரி கட் தீ மரத்துல வந்
நோம்பீன் சொல்லுவீங்களா அப்போ நீங்களு ஓ இங் நெறைய பேரு அப்டிதா சொல்றாங்க நாங்கல்லா வந்துட்டு இந்த நோம்புன்றதெல்லா சொல்லவே மாட்டோ இந்த பக்கோ வந்து திருவிழானாலே யாருமே திருவிழான் சொல்ல மாட்றாங்க எங்களுக்கு நோம்பி அப்டின் சொல்றாங்க எங்களுக்கு என்னடா நோம்புன்றாங்க அப்டிங்கு எங்கள்க் க்ளா நோம்புனா வந்து நோம்பு வக்கிறாங்கள்ல பெருநாள்னு பெருநாள் நோம்பு வக்கிறாங்களா அவ்ங்க வக்கிறததா நோம்புன் சொல்லுவோ இங்கெ பாத்தா திருவிழா எல்லா பக்கமு ஒவ்வொரு பக்கமா நடக்கு எங்க பக்க நோம்பி எங்க பக்க நோம்பினுவாங்க இங்கேயுமே வந்துட்டு இந்த இந்த ஊருக் கு வந்து ரெண்டு வர்ஷ ஆச்சு இந்த ஊருக் கு வந்துட்டு ஒரு மல்லி பாப்பாவுக் நா கன்சி சிவாகறதுக்கு முன்னாடி அ கன்சிவாகறதுக்கு முன்னாடி ஒரு கடைல வேல பாத்தே மளிக கட தா கொஞ்ச நாள் ச வேற வழி இல்லாம அந்த கடைக்கு போனே அப்ப பாத்தா அந்த மாரி எல்லாரு நோம்பி நோ அம் அப்பதா தெரியு நோம்பி நோம்பின் வருவாங்க என்ன வாங்க வருவாங்கனா பொட்டுக்கட்ல பொரி பொட்டுக்கல்லையோட வெல்லக் கட் டி ஏலக்கா வாங்கி அத தனியா இது பண்ணி எதோ உருண்ட புடிப்பாங்களாம்ல
வெல்லக்கட்டினா என்னங்க ஓ வெல்லோ அதா வெல்லக் கட்டி சொல்றீங் ஆமா வெல்லன்னு மட்டு கட்டி வெ ஆ குண்டு வெல்லனு சொல்லுவா குண்டு
ப்டி சொல்லுவீங்க மண்டவெல்லம்னு சொல்லுவாங்க குண்டு வெல்லன் சொல்லுவாங்க அதுதா அதா அது நெற நெறையா வாங்குவாங்க நெறையா நெறையா வாங்குவாங்க எதுக்கு இ்வ்ளோ வாங்குறாங்க அப்டின்னுவே நா பொட்டுக்கட்ல நெறையா வாங்குவாங் பாத்தா அந்த பொட்டுக்கட்ல அந்த வெல்லக்கட்டி ஆ அந்த ஏலக்கா போட்டு ஏ நல்லா எல்லா இது பண்ணிட்டு அதுல உருண்ட புடிச்சு அத வச்சுதா மத் த்தவங்க எல்லாருக்குமே குடுப்பாங்ளா சொந்தக்காரவ்ங்க வர்றவ்ங்க எல்லாருக்கு அததா குடுப்பாங்ளா சொல்லுவாங்க ஒங்க பக்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு
நானு நீங்க அது எப்டின்னே தெர்ல நாங்க வந்து அ ஒரு பூஜ வருங்க ஆ ச அ அந்த சாமி இது பண்றப்ப பாத்தீங்க அப்டின்னா அந்த பூசையப்ப மட்டுமே வந்து பொரி வெச்சு கும்புடுவோ மித்த நே த்லல்லா வந்து இந்து மாரி பண்ணுணதுல்லைங்க ஆ அத அதாது ஒரு ஒரு ஏரியாக்கு ஏத்த மாரி எல்லாமே மாறு
அதுதா அதா ஒவ் ஒரு ஏரியால ஒவ்வொரு பேசுற ஸ்லாங்கே நறைய டிஃப் ப்ரன்ஸ் இருக்குங்க நாங்க பேசுற நாங்க இங்க வந்து பேசுர் எல்லாருமே ஷாக்கா பாத்தாங்க இங்கலா எப்டி தெரிமா சொல்றாங்க அ அவுங்ள அனுப்பிவுடுங்க அப்டின் சொன்னா தாட்டி உடுங்க அப்டி சொல்றாங்க என்னடா அது தாட்டி உடுங்க நா வந்துட்டு அப்டிதா சொல்வீங்ளா என்ன தாட்டிஉடு துல்றாங்க என்னது அது அப்புட்னா அப்புட்னா நா கேட்டே ரொம்ப நாளா நானு எல்லாமே இந்த கடைக்கு போனப்பதா தெரிஞ்ச்சு தாட்டி உடுங்கனா போயிட்டு வா அனுப்பி உடுங்கனு அர்த்த போது நீ வேல பாத்தது போது போயிட்டு வா அப்டி சொல்லுவாங்க
ஆமா ஆமா ஆமா ஆ
விஷயங்களா இன்னடா இப் சொல்றாங்க அப்புற வந்து திடீர்னு எதாது ஒரு வார்த்த சொல்லைல சொல்லுவாங்க எப்டி தானோ அப்படி சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப புடிக்கு இங்க எல்லாரும் சொல்லைல அழகா சொல்லுவாங்க இது நல்லாருக்கேனு சொல்ல விட்டு சொல்ல விட்டு பாப்பே அப்டினு தானோ அப்படிப் ப இப்ப எ பொண்ணு என்ன பண்ணிட்டா தெரிமா நாங்க அங்க பேசுன அந்த ப- எங்ளோட அந்த ஸ்லாங்கயே மறந்துட்டா இங்க வந்ததுல இருந்து எங்க டிஃப் ரெண்டா இருக்கு இன்னும் நாங்க அந்த ஸ்லாங்லதா பேசுறோ ஆனா எ பொண்ணு மட்டு என்ன பன்னுவா நாங்களா வந்து சண்ட அடி ச்சுக்றாங்க சண்ட போட்றாங்க அப்டி சொல்லுவோ என் பொண்ணு என்னன்னா பக்கத்து வீட்ல சண்ட போடுறத பாத்தட்டு வந்து ஐயோ அத்தமா அவுங்க சண்ட கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்டினு வந்து சொல்லும் என் சண்ட கட்றாங்களா ஆ அதுதான் அதே மாரி பாக்கெட்ல வந்துட்டு அ சட்டப்பை பாக்கெட் இருக்குல்ல சட் பாக்கெட்டு சட்ட பைல வை காச அப்டி சொல்லுவோல இங்க ஜோப்புன்னு சொல்றாங்க ஏ மக அம்மா ஜோப்பு இருக்குற பேண்ட்டா எடுத்து குடு அப்பதா நா அதுக்குள்ள காசு வச்சுக்க முடியு அப்டினு கேட்பா இங்க வந்து அதே மாரி மாறிட்டா அவ
நாங்களும் அப்பதாங்க ஜோப்லு சொல்லோம் ஆமா அப்புறம் இன்னொ வந்து வந்து ஆ எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா போலாமா அத வந்து போனாங்கல சொல்லுவாங்க ஆமா போனமுலாம் அப்படிச்ச சொல்லுவாங்க என்னீ அந்த மாதிரி ஆமாங்
நாங்க வந்து எப்படி சொல்லுவோம்னா போனோனே போனோ போனோல அப்படிின் கூப்படுோ
ஆ அது ஒவ்வொரு ஏரியாக்கு ஏத்த மாரி எல்லா மாறு எத்து பாருங்களே என்னப்ப ம்
சுத்தம புரியாதுங்க எனக்குல்லா சுத்தமா புரியவே புரியாது என்ன பேசுறாங்கன்னே புரியாது து ஆனா தமிழ் தா பேசுவாங்க ஆனா அது நமக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கூ
ஆ என்னோட ஃப்ரெண்ட்டு ஒரு பையே துத்துக்குடி அவுங்க ஸ்டார்ட்டிங்ல பேசும்போது எல எல ணு கூப்ட்டாங்க எனக்கு இரு இப்டி ஆ இங்க நாங்க எது ஐயயோ இப்டி பேசுறாங்க நம்மளை மிரட்டுற மாதிரி ஒரு அப் தப்பான இதில பேசுற மாரி
அப்டி டக்குன்னு தெரியும் வாழ போலன்னு பேசுனா
ஆமா அப்பறோ தா இது அவிங் பே சார்
ஸ்லாங்கே அப்டி ம் அதான் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஸ்லாங்கு ஆனா நானும்மே இங்க வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் வேற இடத்துக்கு வந்தாதானுங்க தெரியிது எவ்ளோ விஷயங்கள் எவ்ளோ டிஃப்ரன்ஸ் இருக்கு அப்டின்றத் எல்லா விஷயமே டிஃபரெண்ட் இருக்குங்க இங்க அதே மாதிரி இப்போ சாப்பாடு சேர் இந்த பயிர் வகைகள் இருக்குல அதெல்லா வந்து இங்க என்ன பண்றாங்க எல்லாமே கடையறாங்க கொல்லு பயரா இருக்கும் கடையிறாங்க பாசி பயரா இருக்கும் கடையிறாங்க தட்டப்பயர் கடஞ்சுதான் சாப்டுறாங்க என்னன்னு கேட்டா நாங்க பருப்பு கடைஞ்சிருக் இன்னனைக்கு என்ன பருப்புனா இந்த பருப்பு இந்த பயரு பயரு கடஞ்சோ அப்டினு சொல்றாங்க எங்க பக் வந்துட்டு கொழம்பு தா வைப்போ தட்டப்ப பயர் கொழம்பு பாசி பயரு கொழம்பு இப்டி கொழம்புச் சாப்பிடுவோ இங்க அடியே டோட்டல் சேஞ் எல்ல இந்த மாரி பயிர் செய்றாங்க செஞ்சு சாப்ட்டு றங்க இங்க யாருமே வந்து ஒரு சைட டிஷ் பண்ணி சாப்பிட மாட்டறாங்கங்க எங்களுக்குல்லா வந்துட்டு ஒரு பொறியல் ஏதாவது இருக் கொணு இங்க என்ன பண்ணுவங்க இப்ப பருப்பு கடஞ்ச அந்த பருப் ப்ப வச்சு சாப்ருவாங்க இன்னொரு இன்னொன்னு நாங்களா வந்து சட்னி வந்து தோசக் தா பண்றோமா அந்த சட்னி மாதுரி அரைச்சுக்கிட்டு அத சாதத்துல போட்டு பெருத்தி சாப்ட்றாங்க இங்கல்லா புதினா அந்த புதினா தொவயல் செஞ்சு அதை அப்டே பண்ணிற அப்டே ச பெசஞ் சாப்ருவாங்க நாங்களா புதினா தொவைல் வக்கிறம்ல அத தொட்டு க்குறம்னா அதுக் ஊதிக்கிறக்கு ரசமோ இல்ல வேற எதாது அந்த மாரி இருக்குணு எங்குளுக்குலா
இப்ப எங்க வீட்ல பாத்தீங்க அப்டினா சட்னி செய்றோனா எப்பமே ரசொ இருக் க்குங்க ஒரு ஒரு பொறியல் இரு க்கு ஒரு த கொழம்பு இருக்கு ரசொ இருக்கு மோருல்ல தயிருக்கு இது எல்லாமே இருக்கு அ சட்னி வப்போ ஆ
ஆன இங்கே ம்
நாங்க கொள்ளு பொருக்கு சட்னி ஆட்டுவோ
அதுதா அதுதா செய்றாங்க எல்லாரு ஆனா இங்க சாதத்துக்கு போட்டு அப்டியே பெரட்டி சாப்புர்றாங்க எல்லாரு கேட்டா அதிகொ இங்கெ அதிகொ எல்லாரு கொல்லு ரசம் கொல்லு ரசம் சொல்றாங்க நாங்கல்லா கொல்லுல இதுவர நா கொல்லு சாப் ட்டதில்ல இங்க எல்லாரு சொல்றாங்க கொல்லு ரஸ் ரொம்ப நல்லதுன் சொல்றாங்க ஆனா இதுவர எப்டி செய்யணுன் தெரியாது இன்னொன்னு எங்க வீட்ல யாரு சாப்ட்டா தான நம்ம செய்யலா சாப்டுவாங்களோ சாப்ட மாட்டாங்ளான் தோணு இப் பொண்ணு அவிச்சு குடுத்தா சாப்டுவா கொள்ளு பைர அவிச்சு குடுத்தா சாப்டுவா ம் மேக்சிமம் குழந்தைளுக்கு வந்துட்டு அவு ச்சு குடுத்துடுவோம் நாங்க எந்த பயிரா இருந்தாலும் நான் வந்து ஆ எந்தப் பயிராந்தாலும் அவிச்சு கொஞ்சோன் போட்டு ஈவினி்ங் ஈவினங் டைம்ல குடுத்தா சாப்புடுவா ஸ்கூல் போயிட்டு வர டைம்முல்லா அப்புடி தா செய்வேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு இருக்கணும் அவுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருக் கோ இல்லன்னா பசிக்கிது பசிக்கிதுன்னு
ஆமா இது பண்ணுவாங்க ஆமா ஆமா ஆம் சேரிங்க சிஸ்டர் நாம பேசலா
சேரி சிஸ்டர் பாருங்க
ம் ஓகே ஓகே ம் பாய்